ம் மேடம் நல்லாருக்கீங்களா வணக்கம் ஆ கேக்குது சொல்லுங்க
வணக்கம் கே க்குதுங்ளா?
ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க மேடம்
எனக்கு வாய்ஸ் உங்க உங்ளோட கொரலு பாத் திங்னா உள்ள கேக்குது
இப்ப
உள்ள உள்ள கேக்குது ரொம்ப உள்ள கேக்குது
ரொம்ப உள்ள கேக்குதுங்களா அப் வெளிய இழுத் தள்னு எப்டி இழுத் தள்றன் தெர்ல இந்தா வரே இரிங்க அ இது ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாரு கீங்ளா
ஆ நல்லாருக்கே சாப்டீங்ளா?
ம் சாப் டாச்சு மதிய சாப்டாச்சி சாம்பாரு உங்க ஆ நீங்க சாப்டீங்ளா?
ஆ ஆச்சுங்க சொல்லுங்க இன்னைக்கு எப்டி போச்சு இன்னைக்கு சன்டே இல்லிங்ளா இன்னைக்கு எப்டி போச்சு நீங்க சொல்லுங்க
நா நல்லதா போச்சு நல்லதா போச்சு எங்களுக்கு உங்களுக்கு
உங்க குரல்லே வந்து அந்த ரேடியேஷன் ரேடியோ இருக்கு இல்லைங்களா அந்த மாரி சவுண்ட் வந்து கேக்குது இது நம்ம பேசியும் புரோஜன் அது மாரி இருக்கும் கொஞ்ச நல்லா பேசுங்கன்னா கொஞ்ச போல்டுடா பேசுங்கன்னா போல்டாவே வாய்ஸ் வர்ல சுத்தமா
ஹலோ இப்போ கேக்குதா ஹலோ
புரி என்னுமே கேக்க மாட் வந்த எனக்கு
ஹலோ
கால கட் பண்ணிடாதீங்க இன்னுமே கேக்க மாட்டன்து முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவுது எடத்த எடத்துல வந்து பேசுங்க அந்த எடத்த விட்டுட்டு
இல்ல வந்து ஏ கிட்ட தான் பேசனு ஹலோ இப்ப கேக்குதா ஹலோ
இங்லேன்னே
ஹலோ இப்ப கேக்குதா
கேக்குதுங்க எங்கியோ இருந்து பேசுற மாரி இருக்கு அது இல்லாத வந்து அந்த ரேடியோல எல்லாம் வரு இல்லங்ள கர்னுட்டு அந்த சவுண்டோட தா வருது
இப்ப கேக்குதா
அடடா அப்டி இல்லங்க உங்ளோட வாய்ஸ் வந்து உள்ள கேக்குது
அதா உள்ள உள்ள கேக்குது புரியுது ஆனா இந்த அப்போ ஏ செல்லு ஃபால்ட் இருக்காதுன் நெனக்கிறேன் பாருங்ளே நீங்க வெளிய எங்க வந்து பாருங்க நீங்க வெளிய வந்து பாருங்க வெளியே பக்கத்துல
சுட்டு இருக்கேன்
அப்டிங்ளா யான் அங்க இப்பதான் விசா டவர் எடத்துல பேசுனேன் இப்போ ரெண்டு பேரும் கூப்டு பேசுனேன் நல்லாதான் இருந்துச்சு இந்த எடத்துல
அதுனால்தான் நான் இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கேன்
இப்ப இப்ப கேக்குதா
இல்ல கேக்கலங்க
சுத்தம்மா கேக்கலியா என்னங்க இது
கேக்குது ஆனா ரொம்ப உள்ள கேக்குது ஏன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்க பேசிட்டு முடிங்க ஏதாவ ஒரு டாபிக் எடுத்து நீங்க பேசுங்க அட்லீஸ்ட் நான் கூட யாவது பேசுறேன் இன்னைக்கு நாளு எப்டி போச்சுன்னு கேட்டேனே அதுக்கு பதிலே சொல்லலியே கேக்குதுங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா
ஆமா ஆமா
என்ன பண்ணீங்க எங்கயாவது வெளியே போனீங்களா பிரெண்ட் ப்ரெண்டோட ஆ உங்க தோழனோட இப்பதான் வெளிய போனீங்களா இல்லன்னா வந்து இல்ல நான் வீட்லயே இருந்துட்டேன் இல்லன்னா வந்து கொஞ்சோம் வேல இரு இருந்தது எனக்கு அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா
இல்லல்ல ஒர்க் வேலையா இருக்கேன் வெளிய எங்கயும் போல அ க கடையில ஒர்க்கு வேலை இன்னைக்கு ஃபுல்லா சண்டே எல்லாம் கெடையாது வேலை கெடையாது ஃபுல்லா ஒர்க்கு தான் கடையில புரிதா ஹலோ ஒர்க்கு ஃபுல்லா இதுதான் கடையில தான்
சரி
ஓகே வேற எங்கெங்க நீங்க எங்க போனீங்களா இன்னக்கி சண்டே இன்னக்கி
இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒர்க்குன பாத்தீங்கன்னா இல்ல இருந்தாலும் வந்து கொஞ்சோம் வெளிய போற வேல இருந்தது சண்டேன்றதுனால
ஆஹ் ஓகே ஓகே கே இந்த ஹோட்டல்ல
ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொஞ்ச வாங்க வே தான் இருந்தது அதனால வெளிய போயிருந்தோம் இங்க வந்து பஜார்ல இருக்கோம் அங்க போனா வந்து பாத்தீங்கா நான் எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே கெடைக்கு அதனால நம்ம இங்க அ உள்ளூர்லயே இல்லாம கொஞ்சோ ஆ எப்பிடி சொல்றது கொஞ்சோ லாங் லாங்க்ல போனா நமக்கு எல்லாமே ஒரே எடத் இல்ல ப்ரெஷ்ஷா கெடைக்கு அவுங்க அப்பதா வந்து நமக்காக புதுசா கொண்டு வர மாரி இருக்கு அதனா அலா வந்து சரி நம்ப அது அங் அங்க போய் வாங்கலா இப்ப இங்க நாங்க இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதயே வாங்கற மாரி இருக்கு ஆனா வந்து கொஞ்சோ டைம் எடுத்து காலையில ஒரு அஞ் அஞ்சு மணிக்கு அப்பிடி போயிட்டு அந்த எடத்துல பாத்தீங்கன்னா நாங்க காய்கறிகள் பழங்கல்லா வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கிறதுனால அது பசங்களுக்கு குடுக்கு போது நல்லது இல்லிங்களா
உண்ம உண்ம நல்ல நல்லதுதா ஓகே ஓகே கேட்டற
வந்து கொஞ்சோ அது அந்த வேல இ இருந்தது எங்களுக்கு இன்னிக்கி
ஓ அப்பய ம் ஓகே ஓகே ஓகே
க்கி ஒ ஒர்க் இருக்குங்களா ஒர்குக்கு போணுமா
ஆ நாளைக்கு கண்டிப்பா ஒர்க்லதா இருக்க இப்ப ஃபுல்லாவே ஹலோ ஒர்க் ஒர்கல த ஆ ஒர்க் ர்க்லதா நா இருக்கே ஃபுல்லாவே எங்க வெளியே போல சண்டே எங்கியு வெளிய போல ஒர்க்தா ஃபுல்லாவே இங்க இருக்கே
லீவு சண்டே லீவ் இல்லிங் ங்லா
டில்லலா கட ஃபுல்லா ஒர்க்குதா இல்ல தோழா நம்ம அப்பப்ப ஃப ஏாழுடா ஏழு நாளக்கு ஃபுல்லா கடதா நம்ளுக்கு
ஓ கட ஆமா கடன்னா கொஞ்சோ அது கொஞ்சோ கஷ்டந்தா
நம்ம சாத்த நம்ம சாத்த முடியு லீவ் போட முடியாது ஃபுல்ல வேல பாத்துட்டே இருக்கனு கூட்டிட்டு ஆளப்போயி வெளிய போயிட்டு வந்துர்லா எங்க ஊரு போனா ரெண்டு நாள்ள ஊர் அப்ப எதுக்கு டூர்ருக்கு போனு ஆ ஆ ஏ ஏற்காடு போனோ ரெண் நாளு ஃபேமிலியோட
ஓ சரி சரிங்க
கொஞ் நல்லா ஜாலியா இருந்ச்சி நல்லா என்ஜாய் பண்ணுனோ ஓகே வே
சொல்லுங்க
பசங்கள எத்தனாவது படிக்கிதுங்க ம் சாம்பார் ஆ உருளகெழங்கு சம்பார் உருளகெழங்கு
இல்ல வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ள கேக்குதுங்க ஏன்னா வாய்ஸ் கேட்காம நம்ம பேசுது ப்ரோஜனமே இல்ல வாய்ஸ் ரொம்ப உள்ள கேக்குது
அப்படி
அப்படியானது நல்லக் கேட்டுச்சு இல்ல இப்போ
இதோ இப்ப கேட்டுச்சு ஆ இப்ப கேக்குதா
கேக்குதுங்க ஆனா வந்து எங்யோ கேக்குற மாரி இருக்கு நம்ம இவ்ளோ நேரே பேசறது வந்து நமக்கு ப்ரேஜனமே இல்லாம ஆயிடு இல்லிங்ளா
ஆமா அது நானு வீட்லயும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க அந்தத்துல நா போய் பேச பேச முடியா அதா இங்க உள்ள வந்து பேசுத ம் இந்த டீ கப்லத எதோ குடிச்சீங்களா
ஆ முடிஞ்சிருச்ங்க அதெல்லா முடிஞ்சிருச்சி அதெல்லா முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங்கே முடிஞ்சிருது இப்ப டிபன் சாப்பணு என்னங்க புரில
பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா செய்விங்கலா கேட்டே இல்லல்ல அதெல்லா செய்விங்லா கேட்டே
ஆ ஆ ஆ ஆ அ
என்ன செய்வீங்க அதெல்லா எப்படி செய்வீங்க
செய்வோ எப்பயாது செய்வோ அப்படி ன்னா வெளிய வாங்குவோ அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா குழம்பாவச்சிடுவோ இன்னைக்கு கொஞ்ச வெளியப்போறதுனால நாங்க கொஞ்சோ இன்னைக்கு ஆ பெருசா ஒண்ணு சமைக்கல குழம்பா வச்சுட்டு சாதம் செஞ்சுட்டோம்.
எப்படி செய்வீங்கக் எப்படி பிரியாணி செய்வீங்க அப்டி கேட்டேன் என்னல்லா போடுவீங்க மசாலா ஆஹ் சொல்லுவாங்களேன் ஆஹ் அதான் கேட்டேன் நீங்க எப்படி செய்வீங்கன்னு ஆ ஐ இல்லங்க பாக்கனும் ஓகே என்னன்ன மசாலா போடுவீங்க எப்படி போடுவீங்க. எப்டி கேக்குறேன்
மசாலா வந்து பாத்தீங்கன்னா தயிர், குடு தயிர், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம், தக்காளி வெறுமுழகாதான அத நாங்க வீட் அரைச்சு வச்சிருக்கோம்
ம்
சேர்த்துப்போம் அந்த சாதோம் வந்து நல்லா ரெண்டு
உபரி உபரி போண்ணீங்க ம் ஓகே ஓகே ம் ம்
முடிஞ்சளவுக்கு வீட்டுலருக்கிற பொருளு தான் ஆ மொளகா குட மிளகாதுனு கூட பாத்தீங்ன்னா வீட்லயே வந்து பாத்தீங்ன்னா
செரிங்க அடிச்சு செய்யறது ரைஸ் மில் போய்டு அரைச்சி செய்றது
மொளகாதுங்கூட வீட்லயே அரச்சிதான் கொடுப்போம்
ஆ ஓகே ஓகே
ஏன்னா வந்து அஹ நம்ம செய்றோம். முன்னாடியே வந்து நான் இது கறி வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுப்போம்.
ஆ ஓகே ஓகே
ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சாதோம் வந்து வடிச்சுட்டு அப்புறம் போடுவாங்க.
ம் ம்
ஆனா நாங்க வந்து அப்டியே எல்லாசேத்து குக்கர்ல செஞ்சுட்டு குக்கர்ல விசில் விட்ருவோம்.
உம்
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் ஏன்னா பசங்க இருக்காங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்க பசிக்குதுன்னு சொல்றாங்களா நம்ம இப்படி கொஞ்சம் லேட் டா வர்துக்கு எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா செஞ்சுட்டு
ம்
குடுக்கணும் அப்படின்றதுக்கா குக்கர்ல செய்வோம் நாங்க நீங்க சமையல் எல்லாம் செய்வீங்களா இல்ல
நானலாம் செய்ய மாட்டேன் வீட்டுலல்லாம் செய்வாங்க நீங்க எப்படி டிஃபெண்ட்டு ஆமா நீங்க எப்படி டி ஃபெ ரெண்ட் சார் அவுங்க செய்றது தெரியும் அ உங்க வீட்டுல எப்படி செய்வாங்க டிஃப்ரெண்டா செய்வாங்க அப்படின்னு
ஓகே ஓகே ஓகேங்க இருந்தாலும் நீங்களும் கத்துக்கங்க என்னைக்காவது எப்பயாவது யூஸ் பாகும் இல்லைங்களா
நான் கத்துக்கிட் என்னாங்க பண்ண போறேன் சாப்பிடுறது தூங்குறது
அப்படி எப்படி சொல்லிடு கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு ஏன் சொல்றீங்க கத்துக்குங்க சும்மா அத நீங்க எடுத்து பண்ணணும்னு ஒன்னு அவசியம் கெடையாது சும்மா கத்துக்குங்க
சும்மா கத்தங்க சொன்னறீங்களா அ ஆமா அது உண்மைதான்
ஆ அது எனக்கும் தெரியும்ன்ற ஒரு தெரியாதுன்ற இடத்துல இருக்குறதுக்கு தெரியும்ன்ற இடத்துல நில்லுங்க எந்த ஒரு விஷயமே அப்ப அந்த இடத்துல நமக்கே நமக்கு தெரியாம நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் கெடைக்கும் இல்லைங்களா ஒரு
அது அதுவும்ண்மைதான் அது கரெக்ட்டு தான்
தோழர் தோழரே அழைப்பதற்க்கு நன்றி அடுத்த கால்ல பாக்கலாம் ஓகே
ச